ஹலோ?
ஆ வணக்கம்.
கேக்குதா உங்களுக்கு?
ஆ எனக் கேக்குது உங்குளுக் கேக்குதா?
அ என்ன பண்றீங்க?
ச நா சும்மா தா இருக் கே. நீங்க என்ன பண்றிங்க?
நானு சும்மாதா இருக்கே. கொஞ்சோ சவுண்டா பேசுறிங்களா நீங்க கொஞ்சோ சத்தமா பேசுங்க நீங்க பேசறது சரியா கேட்க மாட்டிக்கு.
ஆ செரி செரி நா சத்தமாவே பேசறே. இப்ப கேக்குதா உங்குளுக்கு?
ஆ கேக்குது. வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
எல்லாரு நல்லாருக்காங்க. உங்க வீட்ல எல்லாரு எப்டிர்க்காங்க?
ம் எங்க வீட்லியு எல்லாரு நல்லாருக்காங்க.
சாப்டிங்ளா?
ம் நா சாப்ட்டனே நீங்க சாப்ட்டிங்ளா?
ஆ நானு சாப்ட்டே.
என்ன சாப்டீங்க?
சப்பாத்தி சாப்ட்டே.
சப்பாத்தி சாப்ட்டிங்ளா. நா எங்க வீட்ல இப்ப என்ன ஸ் சாப்ட்டே சோறு தா சாப்ட்டே சோறு வெச்சு ரசோ வெச்சு அ மீன் மேக்கர் பொரியல்.
சேரி சே இவ்ளா சா
ம் ஆமாங்க. அ உங்க ஸ்கூல் லைஃப் எல்லாம் பத்தி சொல்றீங்ளா?
ஓ அதுவா?
அ.
செர் நா சொல்லட்டுமா?
ஆ சொல்லுங்க சொல்லுங்க.
ஒன்னாவ்து வகுப்புல இருந்து அஞ்சாவ்து வகுப்பு வரைக்கு நா வந்து ஒரு பள்ளில படிச்சே.
ஆ ஓகே.
பத்தாவ்துல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வர நா வேற ஒரு பள்ளில படிச்சே.
அப்டிங்களா செரி செரி.
மாமா அதுல வந்து இந்த ஃபஸ் ச்சி இந்த ஒன்னுல இருந்து ஆறு வரைக்கு படிச்சிருக்கேன்ல
ஆமா
அதுலெல்லா வந்துட்டு அப்போ எனக்கு அவ்ளோ ஒன்னு தெரியாதுன் வெச்சிக்கோங்களே
சரி
சும்மா எதும் பள்ளிக்கு போவே வருவே இருப்பே படிப்பே வெளயாடுவே அவளதா பெருச ஒன்னு இல்ல எல்லாருமே அந்த ஒரு நேரத் துல அப்டிதா இருந்திருப்பாங்க இருந்தாலு நா இன்னு கொஞ் திரும்ப ஒரு மாதிர்தா இருந்தே அப்டினு எனக் ஒரு யோசன
செரி
ஆமா அதுக்கப்புறோ வந்துட்டு இந்த ஆறாம் வகுப்புக்கு போம்போது என்னன்னா இந்த பள்ளி வந்து நா இங்க இருந்து இங்க மாறுனே பாத்தீங்ளா அது ஒரு கடினமான ஒரு நேரமா இருந்துச்சி ஏன்னா அங்கருந்து அந்த பழைய மாணவர்களுக் வந் து என்ன வந்து புதுசா ஏத்துக்கவே முடில அவுங்ளால
அப்படிங்களா
ஆ அவங்க வந்துட்டு ஒரு அவங்களோட தோழர்கள் தோழிகள் கூட ஒரு ஒரு விஷியத்த அங்க வந்து உருவாக்கி வெச்சிருப்பாங்கல்ல அதுக்குள்ள வந்து என்ன புதுசா அவுங்ளால வந்து ஏத்துக்கவே முடில அப்போ வந்து எனக் அங்க புதுச பிள்ளைங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப கடினமா ரணமா இருந்துச்சி அது இந்த ஆறாம் வகுப்புல ரொம்ப அதுக்கப்பறோ கொஞ்சோ போக போக வேணா அதெல்லா கொஞ்சோ பழக்கத்துக்கு வந்து நா கொஞ்சோ அவங்க கிட்ட பழகி அவங் கொஞ்சோ என்ன ஏத்துக்கிட்டு இப்ப நா போய் ஒருத்தங்ககிட்ட நம்ம பேசுறோ அப்டினா அவுங்க சைட்ல இருந்து அவுங்களுக்கொரு ஒரு ஒரு முறையான ஒரு இப்ப எப்படி சொல்றது நமக்கு ஒரு முறையான ஒரு அதே ஒரு தோழி ஃபீல் அந்த இது குடுக்க மாட்டாங்க
அப்படிங்களா செ ஆமா ஆமா ம்
ஆ அப்படிதா இருந்துச்சு அது ரொம்ப வந்து கொஞ்சு கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறோ அப்டி போக போக அது அப்டியே சரி ஆயிடுச்சு
அப்படிங்களா செரி செரி
ஆ உங்களுக்கு
அ என்னோட பள்ளி பருவங்கள் எல்லாமே ரொம்ப இனிமையான நாட்களா தா இருந்திருக்கு அதுவு குறிப்பா சொல்லணும்னா என்னோட பத்தாவது வகுப்பு படிக்கிற அந்த ஒரு அ நேரங்களெல்லா நா ரொம்ப சந்தோஷமா இருந்தே என்னோட நண்பர்கள் நாங்க எல்லாருமே ரொம்போ ஒற்றுமையா இருந்தோ எந்தெடத் துக்கு போனாலுமே நாங்க ஒரு பத்து பேரா பதினஞ்சு பேரா போறது அந்த மாதிரி எப்பவ்மே ரொம்ப ஒற்றுமையா ரொம்ப சந்தோஷ்மா இருந்த நாட்கள் தா நாங்க பத்தாம் வகுப்பு படிச்ச நாட்கள் அ அந்த மாதிரியான நேரங்கள்ல அ நாங்க நெறையா ஆஹ் பிரெச்சனைகளு பண்ணி அஹ் எங்களோட பள்ளி பள்ளில மாட்டிருக்கோம்
ம்
அதே மாதிரி நெறையா நல்ல விஷயங்கள் பண்ணியு அஹ் நெறைய மத்தவங்களுக்கு சந்தோஷப்படுற மாரியான விஷயங்கள் பண்ணியு மத்த என்னோட ஆசிரியர்கள் கிட்ட நல்ல பேரு வாங்கிருந்திருக்கோம் இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா போன நாட்கள்னு சொல்லலா அ என்னோட பதினொன்னாப்பு பன்னெண்டாம் வகுப்புல வந்து நா ஒரு அந்த ஸ் அந்த பள்ளிய தாண்டி இன்னொரு பள்ளிக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏனா நா படிச்ச என்னோட பழைய பள்ளிக்கூடத்துல அஹ் பத்தாம் வகுப்பு வரை தா இருந்துச்சு அஹ் அதுக்கப்பறோ நா போன எடத் ஸ்கூப் பள்ளில வந்து பதினொன்னு பன்னெண்டு இருந்தனால அங்க போய் ப படிச்சோம் அங்க வந்து ரெண்டு வருஷோ தா படிச்சோ அப்டிங்கிறனால அ பெருசா அஹ் பெரிய அ நெருக்கமான நண்பர்கள் அப்டின்னு பெருசா யாரு இல்ல ஆனா நல்ல ஒரு நண்பர்கள் ருந்தாங்க ரெண்டாவது என்னோட பள்ளில பத்தாம் வகுப்பு வர படித்த மாணவர்கள் சிலரு அங்க படிச்சனால நாங்கல்லா ஒரே ஒரே கூட்டமா இருந்தோ நா வந்து ஆரம்பத்துல அவுங்க படிச்ச அதே பாட பிரிவு எடுத்துதா அங்க படிச்சுக்கிட்டு இருந்தே அதுக்கப்பறோ எனக்கு அந்த படிப்பு அந்த பாடங்கள்லா வராத காரணத்தினால ஆ நா வந்து வேற பிரிவ சேர்ந்த ஒரு வகுப்புக்கு போனே அங்க போனக்கு அப்றோ எ எனக்கு அது வந்து ரொம்ப ஏற்றதாகவு ஆ நா அங்க அங்க வந்து நல்லா படிச்சதாலயு நா வந்து அந்த படிப்புல கன்டின் அந்த படிப்ப தொடர்ந்து படிச்ட்டு வந்தே ரெண்டாவது அந்த படிப்பு வந்து எனக்கு ரொம்ப புடிச்சதாவு இருந்தனால அத நா ரொம்ப விருப்பப்பட்டு படிச்சு அதுல நல்ல மதிப்பெண்களையு வாங்ற அளவுக்கு நல்லா படிச்சே ஆ என்னதா அந்த மாதிரி இருந்தாலுமே என்னோட வகுப்பு இருந்தாலு என்னோட நா சும்மா இருக்குற நேரோ என்னோட ஆசிரியர்கள் வராத வகுப்பு நேரங்கள் எல்லா என்னோட அந்த நண்பர்களோட பிரிவுகள் அதாவுது அவுங்க எல்லாருமே அ கணினி அறிவியல் பிரிவுல இருந்தாங்க
அ ஆ
நா வந்து வரலாறு பிரிவுல படிச்ட்டுருந்தே அந்த நேரங்கள்ல என்னோட மதியோ சாப்டறதுக்கான இடைவேளைளையோ அப்றோ பதினோரு மணிக்கு வர்றது ரெண்டு மணிக்கு வர இடைவெளி எல்லாத்துலயுமே நான் வந் என்னோட நேரங்கள எல்லா அவுங்களோடதா செலவு செய்தே ஆ என்னோட அதுவும் போக ஆ என்னோட நண்பன் ஒருவன் வந்து ஆங்கில பிரிவுனை படித்து வந்தா
அ அ அவனோடத் தோழனு அ எங்கூட வரலாறு பிரிவுல படிச்ச ஒரு தோழனு ரொம்ப நெருக்கமானவர்கள் சொல்லப் போனா அவர்கள் வந்து கொஞ்ச உறவினர்கள்
ம்
அப்புடிங்கம்போது அ என்னோட வகுப்புலருக்க என்னோட நண்பன் வந்து எனக்கு இன்னொ நெருக் கமானவனானான் அதே சமயோ அந்த ஆங்கிலப் பிரிவுல படிச்சிருக்க அவனும் எனக்கு ரொம்ப நெருக்கமானவனானான் அந்த ஆங்கில பிரிவில படிச்ச நண்பன் எனக்கு நெருக்கம் எங்களுக்கு நெருக்கம் அப்டிங்கிறனால நாங்க எல்லாருமே சேந்து ஒரு குழுவா உருவெடுத்தோம் அப்டிங்கம்போது அங்கியுமே ஒரு நல்ல ஒருப் பெரிய கூட்டமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தோ இருந்தாலு நாப் படிச்ச ஸ்கூல் நாப் படிச்ச பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப அ நெருக்கடியானதா ரொம்ப அ விதிமுறைகளா ரொம்ப சரியாகு ரொம்ப கடினமாவு ஃபாலோ பண்ணுவாங்க அப்டிங்கிறனால ஆ எங்களால வந்து நெறைய நேர் ரங்கள்ல ஒன்னா சுத்த முடியாமலு போய்ருக்கு மத்தபடி விடுமுறை நாட்களிலோ இல்ல எங்கயாவது வெளிய செல்வதோ அந்த மாரி நேரங்கல்ல நாங்க எல்லாருமே சேந்து நெறையப் பயணித்திருக்கோம்
சரி சரி
ஆ நா அதுக்கப்றோ நா இப்போ வந்து கல்லூரி படிக்கிறே அங்கயுமே ரொம்ப நல்ல ஒரு கூட்டமில்லனாலு என் எனக்கான சில நண்பர்கள் இருக்றனால நல்லாதா என்னோட கல்லூரி நாட்களு போய்கிட்ருக்கு
ஒ சரி இருக்கட்டும் இருக்கட்
அப்றோ என்னோட ஆசிரியர்களு சரி என்னதுங்க
உங்க மனைவி எப்டி இருக்காங்க
என்னோட மனைவியா அவங்களப் பத்தி என்னங்க சொல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ரீசண்டா கொஞ்ச நாளா உடல்நிலை மனநிலைச் சரியில்லாம போயிருக்கு அதனால தற்போயிப் இப்போ உள்ள சில நாட்கள்ல மன வளர்ச்சிக்குன்றிய ஒரு பெண்ணாகதா இருக்கறாங்க
ம் கொஞ்சோ கடினமாதா இருக்கு இருந்தாலு எனக்கு அவுங்கள வந்து இந்த ஒலகத்திலியே ரொம்ப பிடித்த பெண் என்பதால் அவர்களைப் பார்த்து கொள்ள வேண்டியது என்னோடப் பொறுப்பா எடுத்து நானும் அவர்களை நன்றாக கவனித்து வருகிறேன் என்று நினைக்கிறேன்
ம் அப்படியே அவுங்களுக்கு அவுங்கள அவ்ளோ புடிக்குமா
என்னதுங்க
உங்குளுக்கு அவுங்கள அவ்ளோ புடிக்குமா
ஆமாங்க அவ்ங்கதானே நமக்கு எல்லாமே அப்டிங்குபோது அவ்ங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்
உம்
ஆ அவ்ங்க வந்து மன வளர்ச்சி குன்றிய பெண்ணாக மாறியதா இருந்தாலுமே
அப்படி உங்களுக்கு அவ்ளோ பிடிக் மிச்சமான பெண் அப்டின்னு நீங்க இப்டிலா அவங்கள சொல்லக்கூடாது அதுல்ல
நம்ம வந்து அதுக்காக உண்மைய மறைச்சு அவுங்கள வந்து காட்டிக்கணுன்னு அவசியோ இல்லல்ல அவுங்க வந்து எப்டி இருந்தாலு அவுங்கள நல்லா பாத்துக்குவே அப்டிங்கிறத நா காட்டணுல
அதுவு சரி தா
அ இப்ப அவுங்கட்ட வந்து நா அவுங்கள பத்தி நா வேற யாருக்கிட்டயு அவுங்கள பத்தி நா வேற யாருக்கிட் டயாது சொன்னா தா அது தப்பு நீங்களும் என்னோட நெருக்கமான ஒரு தோழியாச்சு சே ஒங்ககிட்ட சொல் றதுல நா அதுல பெருசா எந்த பிரச்சனையோ இல்ல அத நா வது உங்கள வேற யாரயாவது பாத்திருந்தா கூட வேற ஆளா பாத்துருந்தேன்னா எனக்கு ஒரு மாரி மனத்துக்கு ஒரு மாரி உறுத்து உறுத்து இருக்கல்லா
உம்
ஆ இப்ப எனக்கு அந்த மாரி எதுவு இல்ல அவுங்க வந்து சீக்கிரமாவே சரியாகிரு வாங்கன்னு தா மருத்துவர்கள் எல்லா சொல்லி இருக்காங்க
அப்டினு எது சொல்லி இருக்காங்களே
ஆமா அதனால அவுங்கள நல்லபடியா வச்சு பாத்துட்டு இருக்கே
சரிங்க நீ நல்லா பாத்துக்
செரி ஓகேங்க இருங்க என்னோட மனைவி கூப் டுறாங்க நா அவங்ககிட்ட பேசிட்டு வரே
செரிங்க செரிங்க
ஆ